ஹலோ
ஆ ஹலோ
ஆ வணக்கம்மா
ஆ வணக்கம்மா நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கறோமா
ம் சொல்லுங்க
ம் அப்புறம் எங்க பாப்பா வந்து ஹாஸ்டல்ல படிக்கிறா
ம்
ஆ அவளுக்கு என்ன ஆகும்ன்னா அடிக்கடிக்கு நிறைய பேனும் தலையில் ஏறிட்டே இருக்கும்
ஆ ஹாஸ்டல போற பசங்கல்லாம் நிறைய பேர் அப்படிதான் வராங்க போறப்பா எங்க பாப்பாவா அப்படித்தான் போயிட்டு வரும்போதெல்லாம் வீட்டுக்கு வந்தாலனா நல்லா கிளீன் பண்ணி அனுப்புவோம் ஒண்ணு கூட இல்லாம மறுபடியும் போயிட்டு ஒரு மாசம் இருந்துட்டு வந்துட்டாலே நிறைய இருக்கும் பேன்
ம் ம்
அது வரும்போதெல்லாம் உக்கார வச்சுட்டு பாத்து ஏச்சுக்குதான் அனுப்பி விடுவோம்
இப்ப அப்படிதான் எங்க பாப்பாக்கும் எ எங்க பாப்பாக்கும் அப்படிதான் பண்ணுவோம் நீங்க சொல்ற மாதிரி வந்தா எல்லாம் உட்காந்து சீவி சீவி கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி எங்களால ரொம்ப முடியல ஒரு நாள்
ம்
அப்புறம் ரெண்டு வெங்காயம் இருக்கலையா சின்ன வெங்காயம்
ஆ
அந்த வெங்காயம் ரெண்டு ரெண்டு கிளீன் பண்ணி வச்சிட்டு
ம்
அதுல வெந்தியத்தையும் ஊற வச்சு போட்டுக்கலாம்
ம்
வேப்பில இருக்குல்லையா
ஆமா
அந்த வேப்பிலைய நல்லா பறிச்சு கழுவி
ம்
நல்லா மிக்சியில அரைச்சி
ஆ
இந்த வெங்காயத்த ரெண்டு போட்டுக்கணு வெந்தியோ ரெண்டு போட்டுக்கணு தேவையான வெந்தியோ வந்து ஈரோ
ம்
ஈரம் ஈரம் ஒத்துக்குதுன்னுன்னவங்களுக்கு போட்லா இல்ல வேணா அப்டின்றவங்களுக்கு எடுத் துட்டு ரெண்டு சின்ன வெங்காயமும் இந்த வேப்பிலையும் நல்லா அரைச்சி
ம்
தலைக்கி நல்லா பூசி ஒரு மண் நேரோ ஊற விட்டுணு
ம்
இந்த கசப்பா இருக்கிறதுனால அந்த பேன் மொத்தோ செத்துடு
ஆ
ஆனா நல்ல ஊற ஒரு மண நேரோ கரெக்டா ஊற வெக்கணு
ம்
நல்லா அதுவு எண்ணெ வெச்ச தலையையில வெக்க கூடாது அது ஒன்னு
தலைக் தண்ணி குளிச்சு ஆற வெச்சுருக்கமா மறுநாள் மறுநாள் மறுநாள்ல செய்லா
இன்னைக்கி தலைக் குளிச்சிட்டு ஆற வச்சிட்டு நல்லா ஆறிட்டுருக்கு அப்டின்னா மறுநாள் காலையில எழுந்து
ம்
இந்த நம்ம இது அரைச்சு நல்லா அப்ளை பண்ணிட்டு
ஆமா
ஆ மறுநாள் காலையில ஒரு மண் நேரம் கரெக்டா ஊற வெச்சுட்டு
ம்
நல்லா குளிச்சிட்டு அந்த எல இருக்கில்யா தலையில எல்லா ஒட்டி இருக்கு நம்ம எவ்ளோ அலச்சாலு கொஞ்ச போகாது
ஆ
அப்ப என்னா நல்லா ஆற வெச்சு அந்த எலையெல்லா நல்லா கீழே விழ்ற மாரி நல்ல கை ஒட்டி ஆட்டி வொதரி வுட்டு
ம்
நல்லா ஆற விட்டுடுங்க ஏன்னா ஈரோ ஒரு மண் நேரோ போய் உக்காறது வேப்பிலயே ஈருந்தா நல்லா
ஆமா
நல்லா ஒரு மண் நேரம் வெயில ஒக்கார வெச்சி ஆற வெச்சி தலையெல்லா ஒதட்டி
ம்
கைய ஓட்டி ஆட்டணுன்னு வெச்சுக்கோங்க எல்லா கொஞ்ச ஓரளவுக்கு பேன் எல்லா வந்துடு
ம்
அந்த கசப்பு தன்மைக்கி சுத்தமா கொஞ்ச ஓரளவுக்கு முக்கவாசி இல்லாம போய்டு
ம்
இருக்கிற கால்வாசிய நம்ம சுத்தம் பண்ணி அனுப்பலா ஒரு ஆ ஆறு மாசோ பேனே இல்ல எங்க பாப்பா போல தலையில
மறுபடியு பேன் வராது அந்த கசப்பு தன்மைக்கி
ஒரு ஆறு மாசோ இல்ல
ஆ பரவால நல்ல இது தா இது
திரும்பியு ஆறு மாசத்துக்கு அப்றோ ரெகுலரா இதே மாரி வந்ருச்சி
ஆ ஆ
ஆறு மாசத்துக்கு அப்றோ திரும்பி இதே மாரி நம்ம பண்ணி அனுப்பணுன்னு வெச்சுக்கோங்க ஓரளவுக்கு அவுங்களால ச் அஹ் ஆ படிக்க முடியுது இல்லனு வச்சுக்கோங்க தலைய சொரிஞ்சிட்டு உக்காந்துட்டு இருக்கணு
ஆமா இதுக்கு ரொம்ப ஷாம்பு அது இது வந்திருக்கு அதெல்லா போட்டோம்னா நம்ம முடி கொட்டுறதுக்கு வாய்ப்புருக்கு பசங்களுக்கு அதுலாதா யூஸ் பண்றத விட நம்ம இந்த இயற்கையா நாம்ளே ரெடி பண்ணி இந்த வேப்பல்லன்றது ரொம்ப இது தா இன்னத்துக்கு நல்லது தானே ஆமா ம் இத அரச்சி இத நம்ம மொயற்சி செஞ்சு பாக்கலா
ஆமா மொயற்சி செஞ்சு பாக்கலா எனக்கு நல்ல ரிசல்ட் கெடச்சுச்சு நல்ல பலன் கெடச்சுச்சு நீங்க உங்க பொண்ணுக்கு யூஸ் பண்ணி பாருங்க நல்லாருக்கு
இந்த மொயற்சி செஞ்சு பாக்குறோ நாங்களு இங்க ஸ்கூல் காலேஜ்ல இருந்து வரும்போதல்லா எப்பவுமே பேனோட தா வருவா
ரொம்ப சலிப்பாயிருச்சு எனக்கு அந்த மாரி கிளீன் பண்ணி பண்ணி
அந்த பேன் இருந்தாவே அவளுக்கு ரொம்ப இதாயிடு தலையில கை வச்சு எடுத் ரொம்ப முடிய மாட்டேன்து என்னால அவவன்ட்டு ஞாயித்துகெழம நானா உக்காந்துட்டு தலைக்கி எண்ண வச்சிட்டு அவளே பேன் சீப் எடுத்துட்டு போயிடுவா காலேஜுக்கு ஞாயித்துகெழம லீவு ஹாஸ்டல்ல இருக்காங்கள அத வச்சு நல்லா ஈசிபா அவளு கிளீன் பண்ணுவா அங்கொயு அங்க இருந்து அவளால முடிய முடியாது வந்ததுமே காலையில எழுந்து உக்காந்துட்டு எதுவு சாப்புட மாட்டா குளிக்க மாட்டா சாப்புட மாட்டா நீ எழுந்ததுமே உக்காந்து எனக்கு ஃபர்ஸ்ட் தல கிளீன் பண்ணு அது எண்ணெ வச்சு சீப்ப எடுத்து சீவி அது பண்றதுதா வேலயே
ம் ஹும்
தல கிளீன் பண்ணி ரெண்டு நாள் மூணு நாள் கிளீன் பண்ண அப்புறமா தா அவ கொஞ்சோ ரெஸ்ட்டே எடுப்பா வேற வேல பாக்குவா அந்த மாரி செய்வா
ஒரு மாரியே இருக்கு
ஆமா நிறைய இருக்குல்ல அப்டியே ஒரு
இது ட்ரை பண்ணி பாருங்க ஓரளவுக்கு நல்லாவே கேக்கு
ஆஹ் பாக்கலா முயற்சி செஞ்சு பாக்குறே
ஓரளவுக்கு அது ஒரு வேளை ட்ரை பண்ணி பாத்து உங்களுக்கு முடி கொட்டிருச்சின்னா
உம்
அதுக்கு தகுந்த மாரி எண்ணயு எனக்கு தயார் பண்றதுக்கு தெரியு
தேங்கா எண்ணயா
ஆமா தேங்கா எண்ணெயில நம்ம தயார் பண்வோ உங்களுக்கு தெரியுமா அது
செம்பருத்தி பூவு அதெல்லா போடுவாங்க எதோ வேரெல்லா ஆமா கரிசிலாங்கண்ணி அரச்சி போட்ருவோ ஆஹ் சொல்லுங்க ஆஹ் சொல்லுங்க
சின்ன வெங்காயோ ஒரு கைப்புடி அளவு
ஆஹ்
ஒரு ஒன்றர லிட்டரு ரெண்டர லிட்டருக்கு தேவையான அளவு நா சொல்றே
ஆஹ்
இல்ல ஒரு லிட்டர் காய்ச்சாலு பரவால்ல நீங்க எத்தன பேர் இருக்கிறீங்களோ அத்தன பேருக்கு தகுந்த மாரி
ம்
இந்த எண்ணெய காய்ச்சி ஒரு மூணு மாசத்துக்கு மட்டுந்தா வைக்கணு தொண்ணூறு நாள் மட் ட்டுந்தா வைக்கணு
போ வேண்ட போ
ஆ அதுக்கு அதுக்கு மேல வைக்க கூடாது நம்ப
ஆ
உ அது தகுந்த மாரி நம் இப்ப ரெகுலரா யூஸ் பண்றோ ஒரு மாசத்துக்கு ஒரு அர லிட்ரு ஆகுது
ஆ
அப்டின்னா ஒன்ற லிட்ரு ஒரு மூணு மாசத்துக்கு காய வச்சுக்கலா
ம்
அதுல என்னென்ன போட்றோன் சொல்லு சொல்றேன் பாத்துக்கோங்க
ஆ
வெங்காயோ ஒரு கைப்பிடி அளவு
ஆ
கருவேப்பிலியு ஒரு கைப்பிடி அளவு
என்ன
கருவேப்பிள
கருவேப்பில ஒரு கைப்பிடியா
ஆ காட்டு நெல்லிக்கா ஒரு பத்து நெல்லிக்கா
ம்
இத வந்து நல்ல பொடியாக்கி நசுக்கி அத கொட்டைய எடுத்துர்ணு
ஆ கட் பண்ணி கொட்ட எடுத்துட்டு சின்ன சின்ன சின்ன
எடுத்துட் துண்டா நறுக்கிக்கிணு நசுக்கிக்கிணு
அ
செம்பருத்தி எல அது செம்பருத்தி இத எலன்னா ஒத்த இதழ் பூ வரு இல்லயா செம்பருத்தி
ஆமா
ஆ ரெட்டு கலர்ல
ஆ
அந்த ரெட்டு கலர்ல இருக்குற பூவு அதனுடைய இலையு
ஆ பூவு எதழு சேத்துக்கலாமா இதழ் எலயு ரெண்டுமே
ஆமா இதழு சேத்துக்கலா இலையு சேத்துக்கலா
ஆ
கைப்பிடி அளவு எல்லாமே அததது எவ்ளோ அளவு எடுக் குறோமோ அந்த அளவுக்கே எடுத்துக்குணு ஒரு கைப்பிடி அளவு அப்ப மஞ்சள் கரிசாலாங்கண்ணி எடுத்துக்கலா
மஞ்சள் பூவு மட்டு கர் கரிசலாங்கண்ணி செடி மட்டு
ஆமா மஞ்சள் கரிசலாங்கண்ணி செடியோடைய இலைகள் எடுத்துக்கணு
ஆ சேரி சேரி சேரி அதுல வேற வெள்ளதயு விடமா
ஆமா வெள்ள பூ உடு மஞ்சள் பூ உடு ரெண்டு ரெகோ இருக்கு இதுல இது ரெண்டுல நம்புளுக்கு எது கெடைக்குதோ அது எடுத்துக்லா
சரி ம்
எடுத்துக்கலா அப்றோ உருளக்கிழங்கியு ஒன்னு போட்டுக்லா
இல்லப் பள்ளம்
ஆம்மா உருளக்கெழங்கு
அ
ஒண்ணு போட்டுக்லா அப்புற கொய்யா எல இருக்குல்லியா
ஆம்மா
கொய்யா எலயு ஒரு கைப்பிடி அளவு
அ
ஆலிவ்வேரா ஜெல் இருக்குல்லியா
ஆம்மா ட்ஸ் ஓக்
அதியு ஒரு ஆ சோத்துக்கத்தாழ அதியு ஒரு கைப்பிடி அளவு
ம்
வெந்திய
ஆ
வெந்தயத்தையு ஊற வெச்சி எடுத்துக்கலா நா சொன்னதெல்லா தயார் பண்ணி வெச்சிட்டு எலுமிச்ச இருக்குல்லயா
அ
எலுமிச்ச ஒரு ரெண்டு எலுமிச்ச எட்த்துக்கோங்க
அ
அப்ற நா சொன்னத எல்லா நல்ல எலயெல்லா கழுவிட்டு
ம்
தண்ணி இல்லாம மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிக்கணு எல்லாத்தையுமே நைஸ் த்த அரச்சின்னோ
அ
எல்லாத்தியு நைஸ்ஸா அரச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணு ஒன்னன்னா ந எல்லாமே போட்டு அரை க்க முடியாது
ம்
ஒன்னொன்னா போட்டு அரைச்சு மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ப கரண்டில மிக்ஸ் பண்ணி வெச்சுட்டு எண்ணெய ஒன்ற லிட்டர் எண்ணய இரும்பு தவா இருக்கு இல்லியா
ஆம்மா
நம்ப வீட்ல யூஸ் பண்ற தவா இல்ல வீட்ல டெய்லியூஸ் பண்றது வந்து அலுமினியத்தை யூஸ் பண்ணுவோ
ஆம்மாங் இரும்பு வானலிப்பொய் போ அ
இரும்பு இரும்பு இர் குதுல்லையா இரும்பு தவால வந்து அயன்ஸ் சக்தி கெடைக்கு அந்த என்னைக்கு
அ
அந்த இரும்பு தாவாவ நல்லா அடுப்புல வச்சு இந்த ஒரு ஒன்ற லிட்டர் எண்ணெய அதல ஊத்தி காய வெச்சு
ம்
நல்லா காயுற பதம் ரொம்ப பாஸ்ட்டா வெச்சு எண்ணய ரொ நறைய காய வெக்கக்கூடாது
ம்
காய்தா இல்லியான் பாத்து நம்மஅத பக்கத்துல நின்னு காஞ்ச பின்னாடி மீடியமா காயும்போது பாத்து நம்ம எப்பாயு வட சுட்றதுக்கு போண்டா சுட்றதுக்கு எப்படி காய வெக்குவோ
நான்
அந்த அளவுக்கு காய வச்சு காயுது பதம் வந்துச்சு அப்டின்னும் போது நம்ம இந்த அர ச்ச எல்லாத்தையு எடுத்து அதுல கொட்டி
உம்
நல்லா அந்த இதெல்லாமே நம்ம அரச்சது ஈரதமா இருக்கு எல்லாமே பச்ச எலையா அரைக்கிறோ அத வந்து நல்லா கலக்கிட்டு அந்த எண்ணெயில நல்லா சலசலப்பு போகற வரைக்கு கலக்கி வுடணு நம்ம எண்ணெயில
ஆ
ஒரு கரண்டி எடுத்து அந்த சல சல சல அந்த ஈரமெல்ல எடுக்கணு
ஆ ஆ
அந்த ஈரமெல்லா எடுத் எடுக்க நம்ம வந்து அத நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்க
ம்
அந்த ஈரப்பதத்தல்ல எடுக்கு
அ
எடுத்துட்டு பின்னாடி அத நம்ம ஆப் பண்ணி
ம்
அப்டியே நல்லா ஆற ஆட்ற மாரி பாத்தி எதுவு பள்ளி கில்லி எதுவு விலாம பாத்து சூடு ஆறணு முடி வெக்கத்துக்கு நல்லா சூடு எண்ணெ ஆற்துக்கு ஒரு மண் நேரொ ஆய்டு
ம்
அது நம்ம பாத்துட்டு அப்பப்ப பாத்து அது என்ன ஆட்ற வரக்கு பக்கத்துல ருந்து பாத்துட்டெ ஒரு மூடி போட்டு ரெண்டு நாள் அப்டியே அந்த இரும்பு தவாலயே வுட்டுணு
ஆஅ
ஏன்னா அதுல இருக்குற அயன் எல்லா அந்த எண்ணெயில எறங்கு
அ அ
அப்டி இருக்கும்போது முடிக்கு நல்ல வலுவு கெடைக்கு
முடி கொட்டாதா
இந்த எண்ணெய நீங்க வச்சு பாருங்க முடி கொட்டுறதுக்கு வளர்றதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ்ஸாருக் ரொம்ப யூஸாருக்கு உங்களுக்கு ஆ கருப்பாவு வரு
ம் சரிங்க
இது யூஸ் பண்ணி பாருங்க
ஆ சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ட்ரை பண்ணி பாக்குறோ நன்றி
நன்றிம்மா